ஹலோ
ஹலோ
பேசுறது கேக்குதா
ஹலோ
ம் சொல்லுங்க
சொல்லுங்க சொல்லுங்க
என்ன டாப்பிக் பேசலா சொல்லுங்க நம்ம வந்துட்டு இருவத் இருவத்தஞ்சு கால்லயே முடிஞ்சுருமா செல்லாயிட்டு
ஏ கால் கரக்டா பேசினா வச்சுக்கோங்க இருபத்தஞ்சு கால்லே தேவையே இல்லிங்க அது இல்லினா அதா உயிர சொல்றே கரெக்டா பதினேழு கால் காலுக்கு பன்னெண்டு நிமிஷோம்ங்க ப சொல்றது புரிதா காலுக்கு பன்னெண்டு நிமிஷோங்க
வெட்ட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க
நா னோ பேசுங்க நீங்க டாப்பிக் சொல்லுங்க
ம் ம் பாத்திட் சொல்றே ஃப்ரோ அதாவுது நம்ம வந்துட்டு அவுங்க என்ன சொல்றது நா உன வந்துட்டு ராணி மாதிரி பாத்துக்குவனு சொல்லிட்டு மோசமா நடத்துவாங்க பாத்தீங்ளா அத பத்தி பேசுவாங்க அதா அவுங்க நம்மகிட்ட நடந்துக்கிற மொற
ஆனா நம்மளுக்கு ஒரு பஸ் தா தெய்வோ பதில் அதை பத்தி பேசுவோ ராணி மாரி பாக்றது பெருசு ராணி மாதிரி தா உங்கள பாத்துட்டு இருப்போ
ஆ
ராணில ஒரு பதில் சொல்லுவாங்க தெரியீங்ளா நம்ம ராணி எழிலு சொல்லுவாங்க
ராணி என்ன வேணாலு பேசுவாங்க ஏங்க இப்போ ஒரு ராணி வேணு ஆமா ராஜா இல்லையா
நா சொல்றே
ம் ம் அதா ராஜா இல்லதா
அவன் என்ன சாரி என்ன சொல்லிட்ட ராணி பி ஜே பீ அதா அவுங்க ராணிதா நம்ம ராஜா இல்ல அப்டித்தானங்க
ஆமா இல்ல ம்
ம்
சொல்லுங்க சொல்லுங்க அமைதியா இருந்தால்
இந்தாங்க அவுங்க இந்த உலகத்துக்கு ராணி தா அவுங்க உலகத்து அவுங்க ராணிதா மின்ஸ் அவுங்க உலகத்துக்கு அவுங்க ராணி தா அவுங்க உலகத்துல நா வந்து ராஜா இல்ல
ம் கண்டிப்பா வைக்கிறே ம்
அப்டி என்னது சிப்பாய்யா
சிப்பாயோ காவலாலியோ அது எது தெரியாது பக்கத்திலே அலோ பண்ணாதீங்கப்பா அப்பனா வைச்சிகிலா ம்
என்ன புரில என்ன புரிலிங்க
அப்டி இல்லைங்க பக்கத்துலயே பாத்தாலுமே பாக்க முடியாத தூரத்துல இருக்கிற ஒரு ஆள வேலைக்கு வேணா வச்சிக்குலா யார வேற நாட்டு வேற வேறநாட்டு உழவாளி அந்த மாரி
ஓ வேறண்டு உழைவாளி
ஓ பாட்டி
நீங்க இதுக்கு நீங்க வேலைக்காரன்னு கூட சொல்லிருக்கலா ஆ உழவாளியாவு
ட்க்குன்னு வாயில அதா வந்துச்சு செரி வேற நாட்டு ராஜா உங்கள அடிச்சுக்க ரெட்டமா போதுமா
வேல வேல விடுங்க வேற இந்த வேலைக்கு ராஜாவா இருக்க விரும்பிலிங்க இதிகென இடுகெனாட்டே போயிறு இருக்க நாட்ல ராஜாவே பாத்துக்க முல்ல இதுல வேற நாட் ராஜா பக்கத்து வீட்டு ஏரியாவுக்கு ராஜா ஆ
ம் அப்பா அப்டி சொல்லிட்டு அப்டி பண்ணிட்டு நம்மோ சில வார்த்தையெல்லா பத்தி பேசுவாங்க இந்த வார்த்த சொன்னா இவங்கள்கு கஷ்டமா இருக்கு அப்டின்னு தெரிஞ்சு பேசுவாங்க ஆனா பேசுறாங்கதா அது எப்டினு
ம் என்னங்க பேசுவாங்க இப்ப வந்து அவங்க வந்து அந்த விஷயத்த வந்து அவங்க வந்து கொ ஒர் ஒரு விஷயோ நம்ம சொன்னா நா நம்ம ஏதாவுது விஷியோ சொன்னம்னா அது அவங்க வந்து கீலீயர் அன்ட் கட்டா சொல்னு
ஆ அவங்க நம்ம ஏதாது வெளாட்டிக்கு சொன்னா நம்ம வெளாட்டிக்கு சொன்னா மட்டு அத வெளாட்டிக்கு எடுத்துக்க மாட்டா நீங்க இததா சொன்னீங்க எதுக்கு இது ஒங்க மனசுல இருக்கோ அது வெளிய வந்துரு இது சொல்லுவாங்க அவங்க வந்து ஏங்க சொல்ல கேட்டா சொன்ன நீங்க உங்க புத்தி ஏ அப்படி ஏ யோசிக்குது ஏ அப்டி நெனைக்குறிங்க நா அந்த மீனிங்க்ல நா சொல்லிருப்பனா ஆ நீங்க என்னையபோல அந்த மீனிங் வந்த
நம்ம வந்த வார்த்தைக்கு செயலுக்கு வித்தியாசோ இருக்குல நம்ம சொல்லுறப்போ பண்றக்குமான வித்தியாசோ இருக்குல
இப்போ நம்மட்ட அவுங்க ஒன்னு சொல்லிருப்பாங்க
அதாங்க நா சொல்றே நம்
இல்ல லேக் ஆகுதுங்க ஒங்க சைடு
நீ ஏ லேக் ஆகுது எனக்கு டவறே இல்லதா சாரி சொல்லுங்க வெளியிலே ஒக்காந்து பேசுனு போலருக்குது யாரு கேக்குதுங்களா இப்போ கேட்குதா
கேட்குது திடீர் திடீர்ன்னு லேக்கு ஆகுது ஆனா ஏ சைடு லேக்கு ஆகுதுதா நா ஏனா மாடியில வந்து ஒக்காந்து பேசிட்ருக்கே
ஓ ஓ தம்பி ஊருக்கு போயிட்டான்னா மாடிக்கு போயிட்டீங்க மாடிக்குலா போமாட்டே அவிங்க ரூம்குள்ள போமாட்டேன்னு சொன்னா
ரூமுக்கு போகல அப்ப கூட நாங்க வந்து கண்ணியோ தவறாதவங்க அதாது என் என்னோட பர்சனல் ரூமுக்கு யாரு வரது நா இல்ல இருக்கேங்கிறது ஒரு விஷியோ இல்ல என்னோட ரூமுக்கு யாரு வரது எனக்கு புடிக்காது அதுமாரி எங்க அம்மா நமக்கு எப்டி புடிக்காதோ அது மாரிதா எல்லாத்துக்கு இருக்கு நா வெளிய இருக்கே வெளியே ஒரு இருக்கு இப்போ நா வெளியே உக்கான்ட்டு இருக்கே தெரியுங்க்ளா இந்த வெளியே பால்கனி மாதிரி வச்சிருப்பாங்கல்ல ரூமுக்கு பக்கத்துலயே சிட்டிங் ஏரியா இருக்குல ஆ அங்க ஒக்காந்துட்ருக்க அதுதாங்க கண்ணியோ இப்போ நம்ம வந்துட்டு இப்ப அவங்க இல்ல அப்டிங்க்றதுக்காக நம்ம அவங்க கட்டில்ல போய் படுத்துக்கலா அவங்க ரூமுக்குள்ள பேய் இருந்து க்கலா படுத்துக்கலா உருண்டுக்கலா அந்த மாரி நெனைக்கிறதெல்லா தப்பு அப்பனா எனக்கு அந்த கம்ஃபோர்ட்ன எனக்கு வந்து புடிக்காது அப்பறமா நம்ம போகும்போது தெரிஞ்சிப்போ தெரியலனா ஓகே தெரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்களா அவங்க வந்தாங்க அவங்க இருந்தாங்க அவங்க ஏதாது இது பண்ட்டாங்களா இது ஏதாவது ஒன்னு ஒடஞ்சிருந்தா கூட நமக்கு எண்ணோ பழய அங்கதா போவு இந்த மாதிரி இந்த போட்டோ ஒடஞ்சிட்டு அப்ப அவ அவங்க வந்தாங்கள அதுனாலதா இப்பயே இத நம்ம ஏ அவங்க வறது தெரியில அவுங்க இருந்ததே தெரியில அப்டினு சொன்னா நீதான ஒடச்சனு சொன்னா நாம இப்போ இருக்கவங்கள புடிச்சு வெச்சு இல்லன்னு வச்சுக்கோங்க்ளே அப்பறோ எண்ணோ ஃபுள்ளா அங்கதா போவு இதுக்கு காரணமு நீதா அப்டின்னு சொல்லி அப்பொவு அவங்கள்ட்டதா கேட்போ தோ அதனால அவங்க யாரோ நம்மாள முடியு நம்ம ஓட்டா கேக்கறதுதா அது ஒரு நல்ல ஒரு விஷியோ எனக்கு எனக்கு அதா செய்வாங்க எல்லாருக்கு எப்டினு தெரியாது எனக்கு அப்டிதா இருக்கு சரிங்களா
ஓ
கொல்லுங்க
சொல்லுங்க அப்போ அந்த பீலிங் வந்து எல்லா நாட்கிலியு இருக்குமா
இங்க எல்லாமே அத்துலது தெரியாத ரூமுகுலே ரூமுக்குலே உக்காந்துட் இருக்க முடியுமா எல்லா நேரத்துக்குலயு ம் நீங்க என்ன சொல்றீங்க எல்லா நேரத்துலய பன்னா என்ன எல்லாரு வேற இப்ப என்ன சொல்றது அவுங் குடும்பத்துல இந்த மாரி இவுங் குடும்பத்து அந்த மாதிரி இருந்தாத யாரு வந்த இருந்தாலு அது ஒரு இதா இரு இப்ப நம்ம இல்லாத நேரத்துல இருக்கிற நேரத்துல யாரு வந்தாலு தெரியாது அம்மா இல்லாத நேரத்துல யாரு வந்தாலு அது கொஞ்ச கடுப்பாதா இருக்கு
ஓ
செரிங்ளா
நா ஊருக்கான்டி போய்டே எ ஒய்ஃப் ஊருக் போய்ட்டா து வாங்க அட்மிஷன்னு கூட்டு வர மாட்டனது அது போய்டுதான
சரி அவனுக் எவ்ளவே குடுக்காங்க நல்ல ஒண்ணு வேடானு எல்லாமு சொங்க அ
அப்பில்லா கெடையாதுங்க ஏங்க நீங்க அப்பில்லா வந்து எல்லாருமே நல்லாவுங்களாதா இருப்பாங்க இப்பிலாந்த ஒரு சூழ்நில அதல ஒண்ணுமே கெடையாது ஆமா எல்லாரு நினக்கிற போலதா நல்லது செய்வே ஏனா அந்தளவு சூழ்நிலையா இருந்தாலு இது நம்ம எது சாப்பில்லா நம்பளுக்கு தா தெரியு ம் சாப்பிடறமா மாதி இததான் தெரியாதா ஹலோ